நல்லா இருக்கிங்ளா
நல்லா இருக்கன் தோழி நீங்க நல்லா இருக்
நல்லா இருக்கன்பா இருக்கீங்க அ ம் அந்த காலத்துல கூட்டு குடும்பம் எப்டி இருந்தது இந்த காலத்துல எப்டி இருக்குன்றத பத்தி பேசனும் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சது நா சொல்றன் உங்ளுக்கு அது என்ன தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க தெரியாதத நா சொல்றன்ங்க செரிங்ளா
சரிங்க அம் இப்ப அந்த எடத்துக்கு நான் சொல்றது ஒரு அறுவத்தஞ்சு அறுவத்தஞ்சு அறு தோழி கொஞ்சம் சத்தமா பேசுணு கேக்குலையா இப்ப கேக்குதா ஒழி கம்மியாருக்கு இப்ப கேக்குதா அதாது அ கேக்து தோழி அதாது ஒரு நூறு வர்ஷம் பின்னோக்கி போலா கேக்குதா நூறு வர்ஷ
தோழி கேக்குது நம்ம இப்ப ஒரு இருவது முப்பது ஆண்டுகுளுக்கு முன்னாடி இருக்கறது இப் இப்ப இருக்குறது நம்ம ஒப்பிட்டு பேசுவோம் தோழி ம்
பின்னோக்கி போயிட்லா அப்ப வந்து கூட்டு குடும்பன்னா ஒரு வீட்ல அப்பா அம்மா அவங்ளுக்கு மாமனார் மாமியார் இந்த பக்கொ அம் அ அம் அ புருஷனுக்கு மாமனார் மாமினார் எல்லாருமே வந்து ஒரே வீட்டு்ல வசிப்பாங்க வீட்டு்ல வந்து வயசானவங்க வீட்டுல இருக்காங்கன்னு நோய் நொடி வராதுன் அர்த்தம் கேக்குதா ஆஹ் நல்ல சத்தமா க்ளியரா கேக்குதுங்களா ஓகே அதாவது அந்த முன்னோர்கள் நம்ம கூட இருக்கும் போது நம்ம வீட்ல வந்து எப்பவுமே ஒரு சந்தோஷம் வீட்டுல ஒரு சண்ட சச்சரவு வரா து ஆஹ் இந்தந ஈகோ வராது ஒத்தருக்கொருத்தர் விட்டு குடுத்து போறது புரிஞ்சு நடந்துக்கிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கும் இப்போ ஒரு கல்யாணம் ஒரு காது குத்து இதுக்கெல்லாம் போகணும்னா ஒரு கு குடும்பத்துல இருக்கிறவங்க பெரியவங்களோட சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து போயிட்டு வருவாங்க ஒரு சந்தோஷமா இருக்கும் ஒரு நாள் வெளியில போயி ட்டு வந்தோன்ற ஒரு மன நிறைவு கிடைக்கும் மாிஇ வீட்ல வந்து இப்ப பண்டிகை வருது பண்டிகை வருது அப்புறம் ஒரு கோவில் திருவிழா அப்புறம் குலசாமிக்கு போ போறது இதெல்லாம் வரும்போது அது ஒரு சந்தோஷமா இருக்கும் அன்னிக்கு எல்லா உறவுக்கும் களையும் சந்திப்போம் அன்னிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த ஒரு நாள் திரும்ப நமக்கு எப்ப வரும்னு ஒரு ஏக்கமே வந்துடும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துரும் சரிங்களா அஹ் உஹ் இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்துல இதெல்லாம் இல்லங்க இப்ப இருக்கிற சமுதாயத்துல அஹ் பசங்களுக்கு வந்து பெரிப்பா யாரு சித்தப்பா யாரும் தெரியிறத இல்ல என்ன உறவு அவுங்க எ கூப்டனும் அதுவே தெரியிறது இல்ல கேக்குறாங்க இவுங்கள நாங்க எப்படி கூப்டணும் இவுங்க நமக்கு என்ன உறவு உறவு இவுங்க எங்க இருந்து வந்துருக்காங்க இவுங்க என்ன பண்றாங்கன் எல்லாம் நம்மகிட்டயே கேப்பாங்க
நிச்சயமா தோழி நிச்சயமா
புரிதல் வந்து இ இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல இளைய தலைமுறைகளுக்கு பெற்றோர்க அதாவது நாமதான் வந்து எல்லாத்தையும் விளக்ககமா சொல்லிக் கொடுக்கணும் அப்பதான் அவுங்க அவுங்களோட கொழந்தைங்க வளரும் போது இவுங்க அவுங்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு உதவியா இருக்கும் சரிங்களா
கண்டிப்பா தோழி இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஆஹ் தனி குடித்தனம் தான் வந்துட்டு பெரும்பான்மையான மக்கள் வந்து இருக்காங்க அதுக்கு காரணம் அப்டின்னு சொல்லி பாத்தோம் அப்படின்னா அவுங்களுடைய வேலைவாய்ப்பு ப்புத்துறை ஏன்னா அந்த காலத்து இல்ல அப்டின்னா ஒன்னா ஆசிரியர் பணியில இருப்பாங்க இல்லன்னா மில் வேலையில இருப்பாங்க அல்லது விவசாய வேலையில இருப்பாங்க அதனால பக்கத்து பக்கத்து ஊர்லயே இருந்தாங்க நினைச்சுக்கிட்டாலும் அவுங்க சீக்கிரமா வந்து பிரயாணம் பண்ணி ஒன்று கூடியிட முடியும் ஆனா வந்து இப்ப பாத்து தோம் அப்டின்னா நவீனமயமாக்கப்பட்ட காலத்துல வந்து ஐடி ஃபீல்டு அல்லது அது அதுப்ப அது தொடர்பு இப்ப ஆனா நிறைய ஏஐ அந்த மாதிரி நிறைய அஹ் வளர்ந்து வரும் நிறுவனங்கள்ல வந்து கை நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கற பணம் மோ மோக கம் ஒன்று இன்னொன்னு வந்துட்டு மோகம் மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது இன்னைக்கு என்னுடைய வில விலைவாசி ஏற்றத்துனால நிச்சயமா அதிகமா பணம் சம்பாதிக் க்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம மக்கள் இருக்காங்க அந்த காரணத்தினால வெவ் வேறு ஊருகள்ல பெரிய பெரிய சென்னை மும்பை அந்த மாதிரி பெரிய பெரிய ஊருகள்ல வந்து வேலை பார்க்க வேண்டி அ சூழ்நெலை ஏற்பட்ருக்கு அதனால பெற்றோர்கள் வந்து அவங்க வாழ்ந்து வந்த இடத்த அவங்க விட்டு வர முடியாது அதே மாதிரி நன்கு படித்த கொ ழந்தைங்க வந்து கிராமப்புறங்கள்ல இருந்தா தன்னுடைய திறமைக்கி ஏற்ற வேலை கிடைக்காதுங்கறத அவங்களுடைய எண்ணம் இந்த மாதிரி ஒரு ரு வேறு வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கின்ற காரணத்துனால பெற்றோர்கள் ஒரு கிர ஒரு ஊரிலு ம் குழந்தைகள் வந்து பெரிய பெரிய நகரங்களிலும் வசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கு சில குழந்தைகள் வந்து பாத்தீங்க அப்டின்னா வெளிநாட்டு ட்ல இருக்காங்க பணம் சம்பாதிப்பது நியாயம் தா ஆனா பெற்றோருடைய இறுதி சடங்கு க்கு கூட வர முடியாத அவலநிலைகளும் வந்து இப்ப பெரும்பாலான எடங்கள்ல வந்து இரு இருந்துட்டு தா இருக்கு அதெல்லா வந்து நிச்சயமா தவிர் க்கப்பட வேண்டியதுதா தொடர்ந்து பேசுங்க தோழி
ஓகே நல்ல விஷயங்கள் சொன்னீங்க ஆமா அது நிச்சியமான உண்மதா ஏன்னா பணோ பணோன் சொல்ட்டு அது வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சாதா ஒரு வாழ்வா அங்க போய் சம்பாரிச்சாதா பணமா ஆ உள்ளூர்ல புடிக்காத மீன அசலூர்ல போய் புடிச்சுன்னு வந்தானா அ அந்த மாதிரி இருக்கு நெலம எப்பவுமே நம்ம படிப்புக்கு ஏத்த வேல எங்கேயுமே உண்டு நம்ம திறமையை வளத்துக்கணு அதுக்குண்டான அடிப்படைகள வளர்த்துண்டு அந்த மாதிரி துறையில வேலைக்கு போய் அதுலயு கொஞ்சோ காசு சேமிச்சு நம்ம பெற்றோர்களையு சந்தோஷமா வச்சுக்கறதுக்கு நம்ம உள்ளூர்லயே பண்ணலா வேல ஆனாலு எல்லாரு வெளிநாட்டு மொகத்துக்கு போயிட்டங்னால பெற்றோர்கள் வந்து நிர்கதியாக்கப்படறாங்க அவங்க சிலர் வந்து கொண்டு முதியோர் இல்லத்துல சேத்தறாங்கம்மா சரிங்களா என்னால பாத்துக்க முடியல பணத்த குடுத்துட்டா எல்லாமே வந்துருமா பணோ வந்து ஒரு பொணத்த தூக்கின்னு போய் பெச்சிருமா நா கேக்குறே அ அ அ பணோ வந்து என்ன செய்யுமோ பணம் என்ன பண்ணணுமோ அதுதா பண்ணு அந்த பணத்தை இயக்கறது வந்து ஒரு மனிதன தா இந்த மனித தா அந்த பணத்த வாங்கி இவங்களுக்கு என்னென்ன செலவுகள் செய்யணு என்ன சாப்பாடு குடுக்கணு என்ன உடை குடுக்கணு எங்க அழைச்சுண்ட்டு போனு அவங்கடம் இறுதி சடங்கள வந்து உற்றார் உறவினருக்கு தெரிவி வெச்சு அவங்க வர வர வந்ததுக்கு அப்புறோ தா எதுவுமே பண்ண முடியு அப்டி அவங்க வரலன்னா அவுங்கக்கிட் தருந்து ஒரு கடிதமாது வேணு அவுங்களுக்கு இந்த நாளைக்கு வந்து பிரச்சனையாயிடு யாரை கேட் இத செஞ்சீங்க அப்டின்ற ஒரு கேள்விக்குறி வந்துடக் கூடாதுன்றதுக்காக நெறைய வழிமுறைகள்லா நம் பின்பற் அபபிடி இதுதா நடந்தாகணு ஆனா இன்னைக்கி இருக்கற இளைஞர்களுக்கு வந்து இளைஞர்களு ஸ் செரி பெண்களு செரி புரிஞ்சுக்கறதில்ல எங்கேயோ போய் கண்காணாத ஊர்ல போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கற காசுதா ஒசத்தியா இருக்கு அவங்களுக்கெல்லா அது தவறு தவறு நம்ம படிச்ச படிப்ப வேஸ்ட் பண்ணாம உள்ளூர்லேயே வேல தேடிண்டு நாலு கொழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன் எடுங்க ஹிந்தி படிங்க க ஹிந்தி ஹிந்தி டீச்சராருங்க வீட்ல ஹிந்தி டியூஷன் காத்தால எடுங்க சாயந்திரம் வேற டியூஷன் எடுங்க இல்ல படிச்சுண்ட்ருக்கும் போதே ஒரு ஒரு லீவ்லியு ஒரு தையல் வேல கத்துக்கோங்க அ நீங்க வேலைக் போயிட்டு வந்து சனி ஞாயிறு உங்களுக்கு லீவு் தான குடுக்கறாங்க அதுல நீங்க தையல் பயிற்சியப் பண்ணி நாலு பேருக்கு துணி தச்சு குடுக்கும் போது உங்களோட பற்றாக்களை பணப்பற்றாக்குறையை இட் டு செய்யலா நீங்க ஒரு வீட்ல அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர் பேரு வேலைக்கி போனாதா குடும்பம் நடத்த முடி
நிச்சயமா தோழி சரியா சொன்னீங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்டின்னா ஆ எல்லாரும் பணம் சம்பாதிக்க வேண்டியது வந்து முக்கியம் தா இல்லைன் சொல்லல்ல பட் நம்ம அந்த காலத்திலந்தே நம்ம பாத்திருப்போ தாத்தா பாட்டியிடம் வளர்ந்த குழந்தைகள் வந்து நிச் ச்சியமா மிகவும் பக்குவப்பட்டவர்களா இருப்பாங்க இன்னைக்கி பெரும்பாலான அ குடும்பங்கள்ல வந்து பாத் த்திங்க அப்டினா தாத்தா பாட்டிய வந்து பாத்ருக்க கூட மாட்டாங்க அப்டியே பாத்தாலு பெற்றோர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அவுங்ககிட்ட வந்து பழகாதீங்க அவுங்ககிட்ட போகாதீங் ங்க அவுங்கல இருக்கற எட்த்துல நோய் வந்து ஒட்டிக்கு அந்த மாதிரி சொல்றது அல்லது தன்னுடைய பணக்கார தன்மையினால குழந்த அப் பெற்றோர்கள வந்து கொண்டு போய் முதியோர் இல்லத்தலோ அல்லது அனாதை விடுதிகள்லியோ விட்டர து அவுங்க வந்து பணம் சேமிக் கிரேன் அப்டிங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே நெறைய பாவங்களதா வந்துட்டு சேர்க்கிறாங்க பெரியவர்கள வந்து ஆ இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுடைய தாய் தந்தையர நல்ல விதமா பாத்துக்கிட் ட்டா மட்டுந்தா நாளைக்கு இவங்க வந்து தியோர்கள் ஆகும் போது அவர்களுடைய குழந்தை வந்து நிச்சயமா தன்னுடைய பெற்றோர வந்து நல் நல்லா பாத்துக்கு தானும் வந்து வயசான காலத்தில வயதானவர்கள வந்து மதிக்கணு கு என் நம்ம சின்னவங்ளா இருந்தாலு பெரியவங்ளா இருந்தாலு தன்னுடைய வயதுக்கு மீறியவர்களுக்கு மர் ரியாதை குடுக்க வேண்டும் அவர்களை எதிர்த்து பேசக் கூடாது வீண் வம்பு செய்யக்கூடாது அப்டிங்கிற இதெல்லா வந்து பெத்தவங்ள பாத்துதா குழந்தைக வந்து கத்துக்குவாங்க வீட்டில் கண்டிக்கப்படாதக் குழந்தைகள் நிச்சயம் சமுதாயத்தால் கண் கண்டிக்கப்படும்னு சொல்லிட்டு ஒரு பல மொழியே இருக் க்கு அதனால செல்ல குடுக்க வேண்டிய விஷ்யத்துல செல்லங் குடுத்துட்டு கண்டிக்க வேண்டிய விஷ்யத்துல கண்டிச்சோடு வளத் வளர்த்தனா மட்டுந்தா அந்தக் குழந் தை வந்து சமூகத்தால் தண்டிக்கப்படாம இருக்கும் தோழி தொடர்ந்துப்
அதே மாரி வங்கானு செல்ல குடுக்கறதுக நீங்க சொல்றது கரெக்ட்டுதா ஆனாலு இவுங்க ந நல்லப் பழக்க வழக்கங்களையு சொல்லி் குடுக்கணு கண்டிச்சா மட்டும் போறாது ஒழுக்கமும் நல்ல பழக்க வழக்க யாரிட எப்டிப் பேசணு எப்டி நடந்துக்கணு பெரியவுங்ளுக்கு அப்டி மரியாத குடுக்கணு யாயி அ யார்கிட்ட என்ன வார்த்த பேசணு இத எல்லாமு சொல்லித்தரணு இதெல்லாமு இருந்தாதா அந்த ஆமே சோபிக்கு இன்னிக்கு இன்னிகு பண் அன்னைக்கு வந்து அவ்ளோ சந்தோஷமா இருந்தோ ஏழர மணிக்கெல்லா நைட்டு சாப்ட்ருவோ எட்டு மணிக்கி ஒரு டம்ளர் பால் எல்லாருக்கு எட்ர மணி மணிக்கு படுத்துருவோ பெரியங்க மட்டுந்தா அந்த ஒன்போது மணிக்கு அந்த ரேடியோ ஒன்னு இருக்கு வானொலி அதுல ஒரு டிராமா வரு ஒளிச்சித்ரம்னு அத கேட்டுட்டு போய் படுப்பாங்க காலைல மு நாலு மணினா நாலு மணிக்கு எழுந்துன்ருவோ அப்டியெல்லா செஞ்சத்னாலதா இன்னைக்கு நம்ம நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமா இருக்கோ
சரியா சொன்னீங்கத் தோழி ஏன் பாத்தீங்கன்னா நாலு மணிய அலது நால்ர மணிக்கு எழுந்திரிக்கிம்போது நிச்சயமா ஓசோன் லேயர் ல்ல இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தில நமக்கு ரொம்ப சுத்தமான காற்று வந்து கிடைக்கு அதுவே வந்து நம்ளுடைய உடம்புக்கு வந்து ரொம்ப ஏற்றதா அமையும் பல விஷ்யங்கள நம்ம தொடர்ந்துப் பகிர்ந்துகிட்டோம் தோழி மீண்டும் இன்னொரு இணைப்பில் சந்திப் போம் நன்றி வணக்கம். ஹலோ ஹலோ